அதாங்கா என்னக்கா பண்றீங்க
நானா நா சும்மாதா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நா எதோ இருக்கேங்கா இப்போ இன்னெய்லந்து டென்ஷன்கா இப்பதா எழந்தே
ஓகே ஓகே
இன்னாகா பண்றது வாழ்க்கையே கஷ்டமாகுதுகா
ஏ அந்தமாரி சொல்றீங்க
ந போயி என்ன அக்காகிட்ட எல்லாமே ஷேர் பண்லா தப்பு இல்லதானே
இல்ல இல்ல
இல்லக்கா நாம யார மனசார நெனக்கிறமோ அவுங்க இப்போ சப்போ நா வந்து யாராச்சு நெனச்சேன்னா எனக் புடிக்கு அவுங்க லவ் ப்ரபோஸ் பண்லா நெனச்சாலே அவுங்க வேரொருத்துருக் கம்மிட் ஆயிற்றாங்க இல்ல இல்ல அவுங் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க்கா இன்னாக்கா பண்றது பேட்லக்கு தா நம்பளுக் அப்போ
செ உனக்குன்னு என்ன அமையனுன் இருக்கோ அது கண்டி
ஆ நாங்க ஒரு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஃப்ரெண்டுங்க நாங்கோ ஆன்லைன் ஃபிரண்ட் தா இல்லன்ல சொல்ல நல்லா பேசுங்கோ எல்லாமே ஷேர் பண்ணிப்போங்கோ ஆ திடீர்னு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி ஒன் வீக்ஸ் இருக்கு இல்ல நா வந்து கம்மு ரிலேஷன்ஷிப் போயிட்டே அப்டின்னா செரி கங்ராட்ஸ் டி நல்லாயிரு அப்டின் சொல்ட்டே ஆ ரெண்நாள் முன்னாடி ஒரு நாள்மட்டு உ ஐடி ரிமூவ் பண்ணிற்றே அதுக்கப்றோ நா ரெக்வஸ்ட் குடு நா அக்சப்ட் பண்றேனா செரி ஓகே டி அப்டின் சொன்னா நீ எ இன்னிக்கு நேத்து வந்து என்னாவா அவ இப்பல்லா சரியா பேச மாட்டறேங்கேட்டா ஏ உனுக்குதா நெறய கேர்ள் ஃப்ரெண்டஸ் இருப்பாங்கல்ல அங்க போய் பேசுன் சொன்னாலா
ஓகே
ஃபிரிட்ஜிலா அ அ ஆ அப்டி சொல்ச்சி நா இன்னா கேட்ட உனக்கு பரவால்ல இப்போ கமிடட் ஒரு பி எஃப் வன்டா அதனால நீ அவாய்ட் பண்ற தெரிது அவுனுக்கா உண்மயாயிருக்கனு சொல்லி நா தப்பல்லா சொல்ல இப்போ எதோ ஒரு நல்லது கெட்டதுன்னா பேசுனது எப்டி இப்ப பண்றதுன்னு கேட்டா அதுக்கு எதுமே ரிப்ளே இல்லக்கா நா எதா தப்பா சொல்ல நீ வந்து பேசு பேசவேணா நா சொன்ன
செரி அவுங்க மைண்ட்ல என்ன இருக்குன் நமக்கு தெரியாதுப்பா அதனால நீ அது நட க்றது நடக்கு நீ அத பத்திலா எது வருத்த படாத அவங்
அப்பட்லா இல்ல நா வருத்தோல்லா பட்லக்கா அவ வந்து ஸ்டோரி போட்ருந்தா ஆ இப்ப வந்து உனக்காக நா எல்லாமே பழை பழைசல்லா விட்டுக் குடுக்க வேண்டியதாயிருக்கு அப்டின் ஸ்டோரி போட்டா ப்பே நா புரிஞ்சிகன ஓ அவனுக்காக இவ மாறிகினா எல்லாத்தியு பேசுறத விட்டுட்டு எல்லா அப்டி யாரோடையு பேறசத விட்டுட்டு அவ பாடு அவ இதுலக்கறா அப்டின்னு நனச்சு நா விட்டுட்ட கால்ல அதேதா சொல்ட்ட செரி டி ஒ பிஎஃப்ஃபாவ நீ வந்து விட்டு போறது தப்புல்ல கர்ட்டு தா உண்மயா இருக்குனு போற வாய்ஸ் நோட் தா போற பேசலா பேசல போற சரி நல்ல அத்தா நீ பாரு எதாச்சு எல்புணா மட்டு சொல்லு அது இல்லாம அவ டிசம்பர் டுவல் தா பத்ரே அது மறக்க மாட்ட அது மட்டு பர்த்டே விஷ் பண்ணதுக்கோசமே ஐடிய ரிமூ பண்ணாம வச்சுகோன்னு சொல்லட்டாங்க அதாக்கா சொல்ல முடியு
சரிப்பா அது நெனைச்சு வருத்தப்படாதீங்க எது இது பண்ணாதீங்க அவங்களாவே ஃப்ரெண்டா கண் டினியூ பண்ணுவாங்க சோ உங்க சாட்ட அப்போ நீங்க அவங்க கிட்ட பேசிக்கோங்க அவ்ளோதா
அதாங்க நானு எதூ இன்னு சொல்ல நீ பேசு புடிச்சா பேசு இல்லன்னா விடு ஆ வெறு இது மட்டு பாத்துலா பர்த்டே விஷஷ்ஸ்கு மட்டு ஒ ஐடிய வந்து நா விஷ் பண்ணிக்கிற மெசேஜ்ல்லா பண்லன்னு சொல்ட்ட
ஓகே ஓகே சரி இதுலந்து கொஞ்ச ரிலாக்ஸ் ஆயி வெளியவாங்க வேற எதாவது உங்க சந்தோஷமான தருணங்கள் அந்த மாரி எதனா பேசுங்க
புரில
இல்ல இதுல இருந்து வெளியே வந்துடுங்க
ஹ அவ்ளோதாக்க வெளிய வன்டக்கா நா இப்ப சிர்ச்சுனு தா கா கீற அததா அத நம்போ அத நெனச்சாதா கஷ்டப்படு நெனைக்க கூடாது ஜாலியாஇந்தல்லா என்னக்கா சாப்டிங்க கால்ல
நானா பா இது காலைல ராகி அட தேங்கா சட்னி சாப் ட இப்ப மதியத்துக்கு சமைக்கணு நீங்க என்ன சாப்ட்டீங்க
ராகி அட தேங்கா
சட்னி இது ஆ ஆரியம்மாவு ஆரியம்மாவு அட செய்வாங்கல்ல தோச மாரி
ஆமா ஆமா ஆமா ஆமா
ஆ
ஓ ஹெல்தி ஐட்டம்மா சாப்ட்டுருறீங்க கால்லே
ஆமா ம் நீங்க என்ன
நீ நா காலேலே ஒரு மேரேஜ் போய்ட்டு மேரேஜ் சாப்பாடுதாக்கா சாப்ட்ட
ஓகே ஓகே
அந்த மேரஜ்ஜு ஒரு கூத்துக்காக செரியான சிரிப்பு எனக்கு அ
செரி நீங்க வருத்தமா இருக்கீங்கங்குறதுனால உங்ளுக் சிரிப்பு காமிக்ற மாரி ஒரு இன்ஸ்டன்ட் நடந்துருக்கு போல
இல்ல இல்ல மேரேஜ் நட்ந்தே ஒரு சிரிப்பு தா இன்னிக்கு மேரேஜ்ஜி அவன் நேத்து ஈவ்னிங் தா டேய் நாளைக் மேரேஜு வந்துர்றான் சொல்றான்
ஓ
ஆ அவுனுக்கே ஒரு வார்த்துக் முன்னாடி தா தெரியுமா சேரி என்னடா ஒரு வார்த்துக் முன்னாடி தெர்துல இப்ப சொல்றானேடா டே அதே ஏதோ ஒண்ணு நடக்குதுடா ஏன்டா என்ன டென்சன் பண்றேன்னா சேர் போனோ நைட் நைட்லா எல்லா ஃப்ரெண்ட்ஸு நைட்டு வந்து அவுங் சொல்ட்டுதா எல்லார்க்கோ ரெண்டு நாள் முன்னடியே சொல்ட்ன்னா எங் வ தனியா சொன்னாங்கோ
ஓக்கே
நாங்க ஒண்டிந்தா எல்லா ரூம் போட்டுருந்தாங்கோ ப்ரெண்ட்ஸ் எல்லா சென்னைல்தா வந்துந்தாங்கோ ஒத்தரு மட்டோ மீதியெல்லா எ லோக்லேதா அவுங்ளா ஜாலியா உக்காந் பேசின்ர்ந்தாங்கோ அங்க போயுனாலயு அங்க ஜாலியாக்கர்னா அங்கியு டேன்சின் ஏத்தி உட்டாரு ஒரு பா ஒரு அண்ணா
ஹம்
எ இன்னா போ இன்னா தா சொல்லுது ஒண்ணு இல்லக்கா இப்ப வந்து மார்ச்ல வர்க்காலா போனோ
ஓக்கே நீங்க நெறய ஸ்டோரிஸ் வெச்சிருக்கிங்க போல பேசுறதுக்கு
ஆங்கா வர்க்காலா போனோ
ஓக்கே
அங்க போய்ட்டு வர்க்கலா பீச்சு சாண் பீச்சு ப்ளாக் சாண்ட் பீச்செல்லா சூப்புரா உன்கோ ப்ளாக் சான்ட் பீச் தா மை பேவரட்டு அங்க போனாதா நல்ல நல்ல ஜாலியா இருக்கர்துக்கும் நா தப்ப எல்லா பொய்யலா சொல்லல சைட்டச்சுன் ஜால்யா ஒக்கான்னுந்தோ அ தே நைட்டு ரூமுக் ரூமுக்கு வந்தோ இவுங்ளா ட்ரிங்க்ஸ் பண்ணின்ருந்தாங்க நா ஒக்கானுந்த ஒர்த்தர் சண்ட போட்டு போனாரு நா எதுமே சொல்லல கூடோ வருந்து எல்லார்மேக்குறாங்க அவுரு இதுல ஆ ட்ரிங்க்ஸ்ஸுல்ல பண்ட்டுக்குராரு அவன் செத்தா சாவட்டுன் சொன்னன் நா சொன்னனா அவுர
செரி அவுரே எதோ ஒரு மைண்ட் செட்ல சொல்லிருப்பாரு அத விட் விடுங்க உங்க எஜுகேஷன் எப்டி போவுது
ஏ எஜூகேஷன்லா முஞ்சிச்சிக்கா
ஓ நீங்க இப்ப என்ன ஜாப் தேடிட்ருக்கிங்ளா
ஆமா கா
ஓக்கே ஓக்கே என்ன டிகிரி முடிச்சிர்க்கீங்க
நானு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ அது முட்ச்சி ரொம்ப நா ச்சி அதுக்கப்றோ கரஸ்ல இது போட்ட சம்மந்தமே இல்லாம பி எஸ் சி கம்ப்யூட்ரு சய்ன்ஸ் போட்டு இப்போ தேட் இயரு
தேர்ட் இயர் ஓக்கே ஓக்கே இப்ப இன்டன்ஷிப் அந்த மாரி நீங்க பண்ணோ இல்லைங்ளா
போஹ வேணா அத ஆன்லைன்ல தான பண்றே
ஓ ஓகே கரஸ்ல பண்றீங்க ஓகே ஓகே எக்ஸாம்ஸ்லாம் எப்படி போய் காலேஜ் அலாட் பண்ணி விட்டுருவாங்க அங்க நீங்க எழுதனுங்களா ஓகே ஓகே
இப்ப மதியனாம் என்னா சாப்பாடு உங்கள்து
மதியம் வந்து வெஜ்டேபிள் ரைஸ் செய்ணும்
யார் செய்து நீங்க செய்றீங்களா
ஆமா நான் தான் செய்ணும்
அதை எப்படி செய்வீங்க ஷார்ட்டா சொல்லாதீங்க கொஞ்சம் லென்தா சொல்லுங்க எப்படி செய்ரது ப்பொரசீஜர்ல்லாம்
பிரொசூஜரா தம்பி யூஷுவலா செய்யற மாதிரிதான் கறிக்கு பதிலா காய போட்டுருங்க அவ்ளோதா
அவ்ளோதானா
அவ்ளதான்
இப்படி இருந்தா நானே செஞ்சு கத்துப்பனே
ம்
த சூப்பர்
ஸ் ஓகே டிராவெல் இப்போ ரீசண்டடா எங்கயாவது போனீங்களா பண்ணீங்களா இல்ல எதாது இடம் பிடிச்சிருந்ததா
இப்ப போவோம் இப்ப எதுவுமே போலக்கா லாஸ்ட்டா நீங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நைட்டு வந்து எங்க வீட்டு பக்கம் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் ஒன்னு இருக்கு ஏலகிரி ஹில்ஸ்
ஓகே
அங்க போயிட்டு ஒரு பலாப்பழத்து நைட் நைட்டு் போயிட்டு பழாம்பழத்த தின்னது தா மிச்சம் மல மரத்தல இருந்து அறுத்து ஆ அது அட்வெஞ்சர்
ஸ்
அதுக்கப்புறம் எங்க சென்னை போயிந்தேன் வந்துருந்தேன் சென்னைலதா ஒர்க் பண்ணியிருந்தேன் அது கொஞ்ச ஊருக்கு வந்து கொஞ்ச கை அடிப்படுதுனால இங்க இருந்தே திரும் சென்னைக்கு போயிட்டு பிரண்ட்ஸ்ல்லாம் மீட்டப் பண்ணிட்டு அப்படியே பழைய ஆஃபீஸ் போனேன் கூப்பற்ன்னாங்க கூப்பிடல அப்படியே வண்ட்டங்க
சேரி சேரிங்பா
ப்ப அதுக்கப்புற எதுவுமே பேசிக்கல நானு நீங்க எங்க நீங்க எங்கனா போனீங்களா
நான் ரீசென்டா இப்போ இந்த சாட்டர்டே சண்டே ரெஸ்டாரன் போயிருந்தோ சோ அங்க ஒரு டூ டேஸ் ஸ்டே ஆ இங்க வந்துட்டு அது பேர் வந்து பியர் லைப்ரரி
இது பியர் லைட் ஓகே
ஆ ஸோ அந்த இது அ ரெஸ் வித் ரெஸ்ட்டு பார் மாதிரி இருக்கும் அது ஸோ அங்கே போயிருந்தோம் அங்க போயிட்டு அங்க அதுக்கப்புறம் லெஜென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு
லெஜன் சரவணா ஸ்டோராக்கா
சரவணா ஸ்டோர் இல்ல அது ஒரு ரெஸ்டாரண்ட் இங்க கர்நாடகால இருக்கு அது
கர்நாடகாவா
ஆ சோ அங்கே போயிருந்தோம் சோ டிராவல் அப்பப்போ அடிக்கடி பண்ணிட்டு தா இருப்போ சோ எங்க டிராவல் வந்துட்டு ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயமா போயிடுச்சு அந்த அளவுக்கு இப்ப நெறைய டிராாவல் பண்ணிட்டே இருப்போ
ட்ராவல்னா ரொம்ப புடிக்கும் போல உங்களுக்கு
ட்ராவல் புடிக்குங்கறத விட மொத நா பிஃபோர் மேரேஜ் என்க்கு ட்ராவல் ஜாஸ்தி பண்ணது கெடயாது சோ ஆஃப்டர் மேரேஜ் நாங்க இரு க்றது வேற ஒரு
ஆமாக்கா அந்த ரு எப்பிடி சொல்றது தப்பால்லா நென்ச்சிக்காதீங்க இந்த கர்நாடிகா பீப்பிள்ஸ்ல்லா ட்ராவலிங் ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த வீக் டு வீக்கெண்டு நாளு எங்கனா போணு ஒன்னு ஈவினிங்கு ரெஸ்ட்டாரண்ட்னா போவாங்க இல்லனா எங்யாச்சி வெளில போய்ருவாங்க ஆனா மோஸ்ட் ஆஃப் ஃபால் நீங்க என்ன வேணா சொல்லுங்கோ கர்நாடகா பீப்பிள்ஸு கர்நாடகாலிக்கற மொத்த பேரு எங்க ஏரியாக் தா வருவாங்கோ சாட்டே சண்டே லீவுன்னா
ஆனா வந்து என்னா நம்ம சென்னை சைட்லயு அப்டிதா இருக்காங்க ஏனா இப்ப எல்லாருக்குமே ஒர்க் ப்ரெஷர் அதிகோ இன்னோன்னு கமிட்மெண்ட்ஸ் அதிகோ சோ அது எல்லாமே வீக் ஒன் வீக்ல வந்து வீட்டுக்குள்ள இருக்கற ஒ ஒருத்தங்க ஒருத்தங்களே மூஞ்ச பாத்து பேசிக்க டைம் இருக்காது சோ அப்பிடி இருக் கம்மோது அட்லீஸ்ட் சாட்டடே சண்டே வீக் எண்ட்லயாவ்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட புடிச்சவ்ங்களோட டைம ஸ்பெண்ட் பண்ணுங்கறதுக்காகவே இந்த மாரி ஒரு எதாவ்து ஒரு பீஸ் ஃபுல்லான லொக்கேஷன் ஏனா அப்ப ரோட்ல நின்னு யாராலியு பேச முடியாது இதே நம்ப பே பண்ணி ஒரு எடத்துல போயி நம்ப சாப்ட்டுட்டோ இல்ல லைக்ஸ் ஃபன் பண்ற எடம் மாரி எதாவ்து ப்ளே ஏரியாஸ் அந்த மாரி எதாவ்து ஏரியாவ்க்கு போயி ஒருத்தங்க ஒருத்தங்க பேசறது கொஞ்சோ மைண்டு் ரிலாக்ஸ் ஆகு அந்த வீக் ஃபுல்லா இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு மறுபடியு அந்த ரெண்டு நாள்ல கொஞ்சோ ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க அதுக்காக மோஸ்ட்லி பீப்புள் வந்து வெளிய போறதுக்கு இப்பலா நெறய ப்ரிஃபர் பண்றாங்க சம்பளோ கம்மியா வாங்கறவ்ங்களா இருந்தாலு செரி நெறய வாங்கறவ்ங்களா இருந்தாலு செரி அவுங்கள்க்கு தேவ பீஸ் ஃபுல்லான ஒரு மைண்ட் அந்த வீக் எண்ட்ல
ஆங்க்கா
சோ அதுனால அந்த மாரி ப்ரிஃபர் பண்
அப் அது ஒன்னு பேங்களூர் ஃபுல்லா ஐ டி தா ஐ டி இந்த நா வாய்ஸ் ப்ராசஸ் அது தா நான் ஐ டி தா ஆனா சென்னை நீங்க பாத்தீங்னா மோஸ்ட்லி சென்னைல எல்லா ஒர்க்கு இருக்கு ஆ மேனிஃபேக் சரிங்கு அதுனால சென்னைலிக்கறவ்ங்க வந்து அந்த பீச்சு அந் அப்பிடி சுத்திப்பாங் ஏனா அங்க வந்து அதே இருக்கு பீச் இருக்கு நெறய சுத் திப்பாங்க அதுனால அப்பிடி வுட்ருவாங்கோ இப்போ கர்நாடிகா பீப்பிள்ஸ் என்னா பண்ணுவாங்க அந் சைடு இருக்கு இல்லன்லா சொல்ல அவுங்களுக் பீஸ்ஃபுல்லான ஏரியா இருக்கணு சைலன்ட்டாருக்கணு இந்த பீச் எல்லா இல்லாம ஒட்னா வண்டி எத்தர்றாங்கோ அங்க வந்து ஒன்னண் டாஃப் அவர் ட்ராவலு பேங்ளூர்லர்ந்து எங்க ஏரியாக்கு அங்கர்ந்து வந்தர்றாங்கோ ஏலகிரிஸ் போயர்றாங்கோ ஜாலியா அங்க ரெஸ்ட்டாரண்ட் புக் பண்ணீர்க்காங்கோ க்ளைமட் நல்லாருக்கு சுத்தி பாக்க பீஸ்ஃபுல்லா இருக்கு அங்கயு வந்தா அப்டி வந்தர்றாங்கோ
ஓகேப்பா நம்ப பாப்போ மறுப்டி மீட் பண்ணுவோ
ஓகேக்கா
ம்